வணக்கங்க
ஆ வணக்கங்க சொல்லுங்க
ம் எப்டி இருக்கீங்க
ம் நல்லாருக்கங்க நீங்க எப்டிருக்கீங்க
ம் நல்லா இருக்கங்க சாப்ட்டாச்சா
ஆ சாப்டெங்க நீங்க சாப்ட்டீங்ளா
ம் சாப்டாச்சுங்க ம்மா
இப்ப ஏதாவ்து டீ காபி அந் மாரி ஏதாவ்து செய்ணுங்ளா
இல்ல இல்லைங்க இல்லைங்க இப்ப சாப்ட்டனா கொஞ்ச நேரங்கழிச்சி போட்டு குடிப்பே அப்றோ அம்மா வந்தவொன்ன ஒரு வாட்டி குடிப்ப அப்புறோ நைட்டுக்கு ஒரு வாட்டி
ம்
ஆனா நெறைய டீ குடிக்க கூடாது
ஆமா ஆமா காலைல எழுந்து வெளிய ச்சி சார் வெறு வய்த்ல கூட டீ குடிக்க கூடாது அப்டின் சொல்
அது வந்து பித்தோ இதாகும்பாங்க ஒவ்வொருத்திங்க வந்து வ சாப்பிட முடியாது ஒவ்வொருத்திங்க புண்ணாகும்பாங்க அதுவு அல்சர் உள்ளவீங்கள்லா டீயெ குடிக்கவே கூ
குடிக்க கூடாது ஆமா அவுங்களுக்கு அது இன்னு ஆசிடிட்டி நெறய ஃபார்ம் ஆய்டு ஆமா
எங்க மேக்ஸார்க்கு இது இருக்கு அல்சர் இருக்கு அவ்ரு வாங்கற டீ எல்லா அவர் வாங்குற டீ வந்து டெய்லிக்கு ஒவ்வொருத்திங்கிட்ட குடுத்துருவாரு யாருக்கு மா வேணு அப்டின்ட்டு குடுத்துருவார் ஸ்பெஷல் க்ளாஸ் டைம்ல ஸ்நாக்ஸ் வரு
ஸ்கூல்லயா காலேஜ்ஜிலயா
ஸ்கூல்லயே
ஓஹோ
ஒரு ஒரு மூன்றைக்லா ஸ்கூல் முடிஞ்சிரு ஒவ்வொரு டைம் என்ன பண்ணுவாரு நால்ரைக்லா கொண்டு வந்துருவாரு ஒவ்வொருத்தரு ஒவ்வொரு டைம் வந்து அஞ்சி மணிக்கிதா கொண்டு வருவாரு
ஆஹா
நமக்கு வந்து பன்னெண்டு பன்னெண்டு பன்னெண்டே முக்காக்கு சாப்பட்ற சாப்பாடு பசிக்குமுல்ல
ம் ஆமா அத்னால
ஏழ் மண் ஆமா ஏழு மணி வரையு வீட்ல இருக்கிறதுனால க்ளாஸ்ல இருக்கணு அதனால வந்து
நால்ர வாக்குல அஞ்சு மணி வாக்குல கொண்டு வந்துருவாரு ஒவ்வொரு வாட்டி வட போண்டா சமோசா
ஓகே ஓகே நீங்கெல்லா கேன்டீனு அந்த மாரி எதுவு போ மாட்டீங்ளா
கேன்டீனு இல்ல
ஓ ஹொஹொ
அதனால இந்த மாரி எடுத்துட்டு வந்து குடுத்துருவாங்க டீ இதெல்லா
ம் செரி செரி எங்க ஸ்கூல்லயு கேன்டீன் இருக்காது
ஆ
அந்த மாரி எதாவது ப்ளான் பண்ணா அவங்ளே செஞ்சு அவங்களுக்கு இன்கம் வர அளவுக்கு செஞ்சிருவாங்
ஆ
அந்த மாரி ப்ளான் பண்ணி செஞ்சிருவாங்
ஓ மின்னெல்லா வந்து எங்க அக்கா அப்பா படிக்கும்போதெல்லா வந்து சுண்டலு டீயு தருவாங்களா
ஆ
அது வந்து ஸ்கூல் மேனேஜரே இந்த மாரி செஞ்சு தர மாரி தருவாங்க போல அதுக்கு தனியா ஃபீஸ் எடுத்துப்பாங்க போல
ஓ ஓ ஓகே
ஆனா வந்து இப்போ வந்து ஸ்நாக்ஸ் வரும் வந்துரு டைம் ஆனா வந்துரு வந்துட்டு குடுத்துட்டு போயிருவாரு நல்லா வியாபாரம் நடக்கும் ஏன்னா எல்லாப் புள்ளைங்ளுமே வாங்குதுங்கள ஒரு பாக்ஸ் தீர்ந்துடுச்சுன்னா திருப்ப போய் போட்டுட்டு திருப்ப கொண்டு வரு
வாங்கிட்டு வந்துருவாங்க
உம் காசு இல்லனாலு வாங்கிக்கோமா நாளைக்கு குடுங்க அப்டின்றுவாரு
எங்கல ஸ்கூல்ல இந் இந்த மாரி காலேஜ்ல வந்து அ ஸ்டார்ட்டிங்லயே அதாவது கேட் பக்கமே ஒரு ஹோட்டல் இருக்கு ஆனா அது காலேஜ் கேன்டீன்தா படம்ப அதா தங்க எங்க ஊர்ல வடமலைன்னு ஒன்ற கட வந்து பேமஸ் அவங்களோட பிரான்சு எங்க காலேஜ்ல அப்டியே இது பண்ணிட்டாங்க அவங்க ஸ்நாக்ஸ் பண்றது எடுத்துட்டு வந்து அந்த பிரேக் டைமிங்ல வெச்சு சேல் பண்ணிடுவாங்க டென் ருபீஸ்கு மூணு போண்டா டென் ருபீஸ்கு ரெண்டு மு ட்ட போண்டா அந்த மாதிரி டெய்லி அது சாப்பலன்னா என்னால கிளாஸ்ல ஒக்கரவே முடியாது
உம்
அங்க இருந்து சாப்ட மாட்ட வாங்கிட்டு வந்து கிளாஸ்ல சாப்பிடுவே நா மட்டுதா அந்த மாதிரி பண்ணுவன்னா கிளாஸ்க்கு வந்தாலே ஸ்மெல் அடிக்கு ஸ்டாப்சு யாரு போண்டா சாப்டது அப்டின் கேப்பாங்க அந்த மாரி ஏ ஜாலியா போச்சு காலேஜ்ல யார்னா வாங்கிட்டு வந் தவர என்னால முடியல போய் வாங்கலனா காசுகுடுத்து அம்ச்சுடுவே எனக்கு வாங்கின் வந்துருப்பா அப்டின் டு அவங்க என்ன பண்ணுவாங்க பிரெல் பிரேக் முடிற வரைக்குமே அங்யே இருந்து சாப்பிட்டு பெல் அடிக்கிறப் ப வருவாங்க நா எங்க சாப்ட்டுறது ஆரியு போயிடு கிளாஸு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க
அதா
ம்
நாங்க ஸ்கூல்ல அப்டிதா பண்ணோ ஒரு வாட்டி என்ன பண்ணோ கெமிஸ்ட்ரி சார் அவ்ளோக்கு கண்டுக்க மாட்டாரு
ஆ ஆ
என்ன பண்ணொ வெளியதா ஒக்காந்துருந்தாரா சேரி அப்டின்ட்டு ம் ஒருத்தி ஒரு பொண்ணு வந்து கொழிஞ்சங்கா பால் எடத்துட்டு வந்துச்சு
அப்டின்னா
ஆரஞ்ச் பழொ காய்ல பச்ச கலர்ல இருக்கும்ல ஆ சாத்துகுடி
ஆ ஆ
அத கொண்டு வந்து அத கொண்டு வந்ட்டாங்க நா என்ன பண்ணுவே செரி சார் வெள்ல தான இருக்காரு அப்டின்ட்டு அ லாஸ்ட்டு பெஞ்சு அதுக்கு முன்னாடி பெஞ்சு நாங்க பெசாம உரிச்சி வச்சுட்டோ உறுச்சு வச்சொவனே ஆமா உறுச்சு வச்சொனே சார் என்ன பண்ட்டாரு அந்தாண்ட பாய்ஸ் கிளாஸ் பொயிட்டு எங்க கிளாஸ்க்கு வந்ட்டாரு வந்தவொனே அ யாரு கொழிஞ்சுங்கா சாப்புடுறது அப்டின்னாரு எல்லாருமே தலைய கீழ குனுஞ்சுக்கிட்டமா படிக்க சொன்னா படிக்க சொன்னா கொழிஞ்சுங்கா சாப்ட்டுட்டு இருக்கீங்களா அப்டின்டு சிரிச்சுட்டு பொயிட்டாரு ஆனா போயட்டு அவர் அந்த அந்தாண்ட அந்தாண்ட பொய்ட்டாரு நாங்க அது காட்டி சாப்புட்டு ஆளுக்கு ஒன்னொன்னு எங்க ஒரு ஸ்ந ஒரு ஸ்நாக்ஸ் எட்டு வந்தா அவ்ளோதா இங்க இருந்து ஃபஸ் ட்டு பெஞ்சுக் போகு ஃபஸ்டு பெஞ்சுல இருந்து அந்தாண்ட அதுல இருந்து லாஸ்ட்டு பெஞ்சுக்கு வரு
ஆ
ஜாலியா இருக்கு ஆமா அப்டியே தட்டுல ஒரு அந்த டிப் பன் பாக்ஸ்ல போட்டுப்போ மிச்சரா இருந்தாலு செரி எதோ கடலையா இருந்தாலு செரி அந்த டிஃபன் பாக்ஸ் மூடில போட் ட்டுட்டு வேணுங்குறத எடுத்துட்டு அப்டியே கீழ பெஞ்சு வழியா அப்டியே முன்னாடி முன்னாடி ஏ செல்வா இந்தா ஏ இந்தாடி அப்டின்ட்டு கீழ அப்டி கூப்ட்டு கூப்ட்டு குடுத்துருவோ
ஏ எங்க எங்ளுக்கு இந்த மாரி ஷேரிங்ளா காலேஜ்லதா கேள்ஸ் பக்கொ போனாவாச்சி கொஞ்சொ கொஞ்சொ எடுத்துட்டு வச்சு குடுத்துருவாங்க மீதி பாய்ஸ் சைடு போனா எம் ட்டியா தா வரு பாக்ஸு இருக்கவே இருக்காது ஏன்னா அதுல கொஞ்சொ பாதி பேருக்கு ஹாஸ்டல் படிக்கிற பசங்களா ஹாஸ்டல் ஃபுட்டுனா சொல்லவே தேவெல்ல எப்டி இருக்குன்ட்டு அதுனால வீட்ல இருந்து எடுத்துட்டு வர்றது சாப்பாட எடுத்துட்டு வந்து குடுத்தா சாப்பாடு அங்க போச்சுன்னா திரும்பி ரிட்டன் வரவே வராது பாக்ஸ் மட்டந்தா வரு இதுல வேற சண்ட வேற போடுவாங்க ஏய் நீ மட்டு தா சாப்ட அடுத் த நாளு எனக்கு தா குடுக்கணு அப்டின்ட்டு அவுங்கள வேற அடுச்சுப்பாங்க வேற ஐயோ சாமிங்ளா இனிமே நா ரெண்டு பாக்ஸ் எட்துட்டு வரே அப்டின்ல்லா சொல்லில்லா செய்வாங்க பொம்ள பசங்க எங்க கிளாஸ்ல
ம் நாங்க வந்து தக்காளி சாப்பாடு
அ அ
தக்காளி சாப்பாடு இந்த மாரி வெரைட் ட்டி ரைஸ்னா பாக்ஸ தொறந்தவுனயே அஞ்சு பேருமே ஒரே டிஃபன் பாக்ஸ் த்துலே கைய வுடுவோ அந்த இதெல்லா பாக்கவே மாட்டோ அப்பிடி அடிச்சிகுனு சாப்பிடுவோ ஒரு வாட்டி சாரு வந்துருவாரு சீ என்ன பிள்ளைங்களா இப்டி சாப்புறீங்க அப்டின்வாரு ஏனா வெளிய ஆமா ஆமா வயிறு நம்ம பாக்க கொஞ்சோ இதா இருக்கோம்ல ஆனா வந்து சாப்பாடுன்னு தொறந்துட் டா போது அப்பிடி ஒரு அடி அடிச்சுப்போ ஸ்நாக்ஸ் பாக்ஸு அப்பிடித்தா எனக் கொஞ்சோ எனக் கொஞ்சௌ கையே எடுக்க முடியாது யாரு ஃபஸ்ட்டு கை எடுக்றாங்களோ அப்புறோ அவங்க பாதி விட்டுருவாங்க மிச்சதெல்லா நமக் கெடச்சிருல எடுக்கவே முடியாது அப்பிடி ஒரு இதா இருந்துச்சு
அ ஓ எங்களுக்கு ம் ம்
தமிழ் ஐய்யால்லா பாத்துட்டு காரி துப்பிட்டு போவாரு அநியாயோ மோசம் பிள்ளைங்ளா நீங்களி அப்டின்ட்டு
ஆ ஆ செரி
ம்கூகூம்
நா யூ ஜி படிக்கிறப்பவே எனக்கு அ ஃபஸ்ட் பேபி நானு ப்ரெக்னென்ட் ஆய்ட்டேனா நாலு வேலைக் சாப்டுவ நானு காலில மத்தியான சாப்ட்டு காலேஜ்க்கு வந்துரணு அ எங்களுக் காலேஜ் வந்து ஒன் ஒன் தேர்டிக்கு காலேஜ்னா ஒன் ஓ கிளாக் காலேஜ்ல இருந்துன்னோ வீட்ல சாப்ட்டு காலேஜ்ல போய் வாமிட் பண்ணிடுவே அத்னால என்ன பண்ணுவ பிரேக் டைமுக்கு ரெண்டு தோச ஊத்தி எடுத்துற் போயிடு பாஸ்ஸுல டெய்லி தோச இல்ல இட்லி எதாச்சுதா இருக்கு இங்க்லீஷ் சார் வருவாரு கரெக் ட்டா பிரேக் அப்புறோந்தா அவருக்கு பீரியடே வந்துட்டு என்னம்மா தோசையா அப்டின்வாரு ஆமாங் சார் அப்டின் இத்தன்நாள் சாப்ரியேமா எனக்கு ஒரு வாய் குடுக்குறேன் சொன்னியாமா நீ அப்டின்வாரு அ இங்கெல்லா அந்த மாரி காலேஜில நல்லா ஜாலியா இருப்பாங்க அதயே அட்வான்டேஜ் எடுத்துட்டு எதனா பண்ணிட்டோன்னு வெச் கோங்ளே அவுங்க வாயவே தொறக்க மாட்டாங்க நா க்ளாஸே எடுக்க மாட்டனு போயிட்டு டோர்ல சாஞ்சிட்டு ஒருத்தரவ நின்னுட்டாரு ஒரு பைய அட்வான்டேஜ் எடுத்துட்டு ஒரு மாரி கிண்டல் பண்ணிட்டானா அவரு போய் நின்னு ட்டாரு டோரு கிட்ட உள்ளவே வரலப்பா க்ளாஸ் உள்ளயே வந்து எட்டி பாத்து நா பேசவே மாட்டன் நின்னுடாரு நாங்களு கெஞ்சிட்டோ சார் நாங்க சாரி சொல்றோ சார் அவுங்களுக்கு பதிலு வந்து க்ளாஸ் எடுங் சார்ருன்னு கேக்குறோ வாயவே தெறக்கல அவரு அப்புறந்தா அவர் என்ன பண்ணாரு அ இன்னொரு நாளு எங்க டிபாட்மெண்ட்லந்து போயி ஒருத்தர் கன்வென்ஸ் பண்ணி இதுக்கப்புறோ நடக்காம் பாத்துக்குறோ க்ளாஸ் எடுக்க அப்டின் சொல்லி அப்பறந்தா எடுக்கவே ஆரம்பிச்சாரு அது வந்தது என்ன என்ன பண்ணிடுவாரு நா ப்ரெக்னன்டாகிறே அதெல்லா எது பாக் மாட்டாரு ஏந்திருமா எடுத்து வாசிமா இந்த பேஜுல இந்த பேராவ வாசிமா அப்டின்ட்டு என்ன வாசிக்க வெச்சிருவாரு அதுக்கப் எக்ஸ்பளைன் பண்ணுவாரு திரும்மியு அடுத்து வாசிக்க சொல்வாரு அதுக்கப்பற எக்ஸ்பளைன் பண்ணுவாரு ஸ்கூல்ல எல்லா பண்ணுவோம்ல அந்த மாதிரி இங்கிலீஷ்ல என்ன வாசிக்க வச்சுட்டு அவரு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு நல்லா இருக்கும் ஜாலியா இருக்கும்
ஸ்கூல்ல அப்டிதா எழுப்புட்டு எழுப்புட்டு தமிழ் ஐயா அப்டிதா அவர் படிக்க மாட்டாரு அவர் படிக்கவே மாட்டாரு ஏன்னா வந்து யார நடுவில் எழுப்புட்டு தூங்கிடுவோ அவரு கிளாஸ்ல ஆனா யாருமே தூங்கவே முடியாது ஏன்னா அவ்வள ஜாலியா இருப்பாரு எழுந்து நின்னு படிக்க வச்சருவாரு யார் பேசுறோமோ அவங்கள எழுப்பிட்டு நீ படி அப்டின்றுவாரு
ஓ ஓகே ஓகே ம் இது இந்த மாதிரி போகு இப்ப இங்கிலீஷ் மட்டுதா வாசிக்க சொல்லுவாங்க மேத் எல்லா வாசிக்க முடியாது அது ஸ்டெப் பை ஸ்டெப் போடணும் இல்லிங்களா அதனால அது வாசிக்க முடியாது அதுவும் எங்களுக்கு மோஸ்ட்லி புக்ஸ் தரமாட்டாங்க நோட்ஸ் எடுக்கிறோ பாத்தீங்களா போர்ட் நோட்ஸு அதுக்கு மட்டும்தா எங்களுக்கு அத மட்டுும் தா படிச்சுட்டு போய் எக்ஸாமே எழுதுனு நெறைய வரு அப்டி தியரி மாதிரி எங்களுக்கு அது ஒரு கொஸ்டின் வருது கொஸின் வந்து ஒரே த்ரீ வேர்ட்ஸ் தா இருக்கும் டிஸ்கிரைப் தீஸ் அப்டின்னு இருக்கும் அவ்வளோதா அதுக்கு வரு பாருங்க ஆன்சர் த்ரீ பேஜஸ் இருக்கும் அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கும் தேர்ட் இயர்லா
ம்
தியரி தியரி தியரி
ம்
ம்
சேரிங்க நமக்கான நேர முடிந்தது நம்ம அடுத்த இனைப்பு
ஆ ஓகேங்க ம் ஓகே பாய்